ஹலோ ஹாய் சிஸ்டர்
ஆ ஹாயக்கா சொல்லுங்க்கா ஆ கேக்குதுக்கா கிளியரா இருக்கேக்கா இருக்கு அக்கா உக்காந்துட்டு இருக்கோ
ஏ உக்காந்துட்டு இருக்கீங்க எந்துச்சு நில்லுங்க
இதாக்க படுக்கனு
நாங்க படுத்துட்டோ இனிமே எந்திரிக்கிறதா இல்ல
செரி செரி செரித்தா சதம்பூட பேசிட்டு இருக்கீங்களா பாப்பா எழுப மாட்டாளா
எலும்புவா அப்ப அப்ப ஃபீட் பண்ணிடுவே நா படுத்துட்டே ஃபீட் பண்ணி அப்டியே தூங்க வச்சிருவே எந்திரிப்பா எந்துஞ்சு அப்டியே அப்டிஅப்டி தூங்கிடுவா அப்புறோ என்ன பண்றது நம்ம வந்துட்
படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ண கூடாதாக்கா அது அது புற போயிரு
ஆமா குடோ கூடாதுதா பட்டு பழகி கிச்சுமா பலர்னதுனால அவுங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அத எப்டி எப்டி பண்ணா அவுங்களுக்கு ஆஹா அது அந்த மாரி பண்ணிப்பாங்க அவுங்களே அத இது பண்ணிக்குவாங்க இதுவர ஆனதே இல்ல நா அப்டிதா குடுப்பே நைட்டு தூங்கியல ஃபுல்லா அப்டிதா படுத்துவாங்க அதனால எந்திரிச்ச லா உக்கார முடியாது எனக்கு
ஹம்
நம்ம தூங்க முடியலல்ல அதனால நா அப்டி பழகிட்டே அவுங்களு பழகிட்டாங்க நீங்களுக்கு மூணு வயஸ் ஆமா இவ்ங்களுக்கு ஒன்றதா ஆக போது ஒன்னேகால் வயசு தா ஆகுது
ஓ ஒன்னேகாள் வயசு அக்கா ஒன்னேகாள் வயசுனா அப்போ படுத்துட்டு கொடுக்காதீங்க அக்கா
அதா முடியாதப்போ கொடுக்குறதா நைட் நேரோ தா மத்த நேரோ எங்கே கொடுக்குறோ அவுங்க தன்னே கேக்த வேனா நைட்ல மட்டு ஆ இல்லமா பவுடர் பால் பசும் பால் எதுமே நா கொடுக்கல பிடிங் மட்டுந்தா தாய்பால் மட்டு தா குடிச்சுட்டு இருக்காங்க செரி ஒன்ற வயசு வரைக்கு பெரியவளுக்கு கொடுத்தே
என்ன உன போய் எத குடுக்குறீங்க
அதான் ஒன்ற வயச வரைக்கும் அவ்ளுக்கு குடுத்தன் இவளுக்கும் ஒன்ற வயச வரை கொத்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்டினு ஒரு பிளான் ஆனா பயமா இருக்கு அவளுக்கு அவ ஈஸியா ஸ்டாப் பண்ணிட்டேன் இவ வந்து ட்டு அவளே வந்து கேக்ற அளவுக்கு ஆயிட்டா அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இரு எப்டி நிறுத்த போறேன் அதுவும் இல்லாம இவ அம்மா அம்மான்னு பின்னாடியே திரியிறவ அவ அப்டி திரியமாட்டா ஆ அவ வந்து என்னோட கணவரோட அவுங்க அம்மா கிட்ட இருந்துப்பா
ம்
சோ வந்து அவனன அவங்களோடதான் தூங்குறா அதனால பெரியவள பத்தி பிரச்சனையே கிடையாது நமக்கு சின்னவதா வந்துட்டு அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே தரியவாளா அப்ப வந்து நம்ம இல்லாத நேரம் தான் அவுங்க அத மறக்க முடியும் நம்ம கூடயே இருந்தா எப்டி மறப்பாங்க அதுதான் எனக்கு பெரிய யோசனையா இருக்கு
அதல்லாம் மறந்துடுவாங்கக்கா
மறந்துட்டா சந்தோஷம் நம்மள படுத்தாம இருந்தா
அதா அதா இன்னைக்கும் உள்ள ஸ்டார்ட் பண்ணிருங்க
என்னம்மா
திணை உணவு இந்த இடைல இடைல வந்து குடுப்பாங்கல்ல சத்து மாவு அந்த மார் ல அது மார்ல்லாம் கூழ் மாரி கா ய்ச்சி ஊட்டுங்க சத்துமாவ கலக்கி அப்டியே வாக்கி தண்ணி ஊத்தி நல்லா கலக் கலக்கி வடிகட்டிட்டு பசும்பால் சாப் ரெடிங்கன்னா பசும்பால அதல கொஞ்சோ ஊத்தி அப்டியே க கிண்டி கூலாயிடுச்சுன்னா அப்டியே கப்ல வச்சு அதுக்கப்பறோ அப்டியே ஸ்பூன்ல எடுத்து வாய்ல ஊ எ
ஸ்பூன்ல எடுத்து ஊட்டி விட்டா நல்லா இருக்கும் பசும்பால் ஊத்தி ஊட்டனா ஆ நீங்க பாப்பாக்கு அப்டிதான் குடுக்கிறீங்களோ நல்லா சாப்
ஆ பாப்பாக்கு ஆ பாப்பாக்கு பீடிங்லா இல்ல
அப்டியா சேர் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்டியாவது குடுப்போம் இவ இப்டிதா எதுவுமே சாப்ட மாட்றாமா சாப்பாட்லா சும்மா இன்னைக்கெல்லா ஒண்ணமே இன்னைக்கெல்லா சுத்தமா ஒண்ணுமே சாப்
பனகல்கண்டு யூஸ் பண்ணு பனகல்கண்டு யூஸ் பண்ணுங்க நாங்க பனகல்கண்டுதான் யூஸ் பண்றோம் ஒய்ட் சுகர்ல்லா நாங்க யூஸ் பண் பெறந்ததிலிருந்தே யூஸ் பண்ணல
சேர் சேர் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இல்லையா அது
ஆமாக்கா
பனங்கற்கண்டு யூஸ் பண்ணோம்னா சளியும் இல்லாம இருக்கும் கொழந்தைங்களுக்கு
ஆமா அக்கா
ம் நாங்க அப்டித்தா நாங்க வந்து எல்லா டைம்லா பனங்கற்கண்டு யூஸ் பண்றதே கெடையாது எப்யாது இந்த மாரி சளி புடிச் சா அந்த மாரி ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா மஞ்சத் தூள் மெளகு போட்டு பால் குடிப்போம் அந்த டைம்ல மட்டும் பனங்க போட்டு குடிப்பாங்க ரொம்ப சளி புடிச்சா பழங்கற்கண்டு போட்டு குடுப்பாங்க வீட்ல அது தவிர்த்து எங்க வாங்குறாங்க
அதா அதா
ஆனா இப்பவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து கலப்படம் ஆயிடுச்சு எல்லாமே மாறிட்டு வருது அப்டின்னு நெனைச்சிட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்தா நம்ம பழைய காலத்த நோக்கியே போறோம் இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா ஆமாக்கா
முன்னாடியெல்லா வந்து இந்த மாரி சமயல் சத்தா இருக்கனு
அந்த மாரி கரெக்டா சாப்ட்டு இருந்தா கூட இப்போ வந்து ஒண்ணு தெரிஞ்சிருக்காது
இப்ப பாத்தா பாத்து பாத்து பண்றோம இல்லையா இது வாங்கி பண்ணோம் மில்லட்ஸ்ல்லா எல்லாமே சேத்துகுறோ
எல்லாமே நம்மளுக் தேடி வந்துச்சு அப்பா நம்ம எது சாப்பட்ல
அதுதா இப்ப நம்ம தேடி தேடி
இப்ப இப்ப டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லா பேக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்ளோ சொல்றாங்க அத நம்ம
கண்டிப்பா ஐயோ வெலையெல்லாம் வெலையெல்லாம் பாத்தாலே என்ன பண்றது வெலைய பாத்தாலு வாங்குனா தானே நல்லதுகுற மாரி சூழ்நிலை வந்துட் இல்லையா ஹெல்த ஹெல்த பாக்கணுமே அதனால ஒவ்வொனு வாங்கி பண்ற மாரி இருக்கு நெறைய விஷயங்கள் மாறிடிச்சி இப்போ எவ்ளோக்கு எவ்ளோ நம்ம வந்து ஆ ரோட் சைட் இப்போ அதே மாரி ரோட் சைட் புட்சும் நெறைய ஆயிரு பிரைட் ரைஸ்சு நூடுல்ஸ்சு இந்த மாரி ஐட்டம்ஸ் பீஸா பர்கர் இந்த மாரி பாஸ் ஸ்டாப் பண்ணுற எல்லா ஐட்டமு அதிகமாயிடுச்சி
அதெல்லா சாப் யுட்ரெஸ் எல்லாம் பிரச்சனை ஆகுது
ஆமா ஆமா நெறைய அதாவது இப்ப வந்து குவ கொழந்த பெறக்கறக்கு நெறைய ப்ராப்ளம் இதனாலயு வருது இல்லையா நியூட்ரஸ் ப்ராப்ளம் ஆ பிசி ஓடி பீஸ் லா அதனால தா வருது கண்டிப்பா இப்ப யாரப்பாரு நீர் கட்டியிருக்கு நீர் கட்டியிருக்கு சின்ன கொழந்தைங்களா இருக்காங்க இப்ப தா ஏஜ் எடு ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு அதிகமா நீர் கட்டி வருது என்ன ரீசன் இதுதா
புட்டோட சைக்கிள் தாங்கா பிரச்சன
கண்டிப்பா கண்டிப்பா அதனால தா நம்ம பாத்துபாத்து கொழந்தைகளுக்கு குடுக்க வேண்டியத இருக்கு நம்மளு ரெண்டு பெண் கொழந்தைகள பெத்
பிராயலர் சிக்கன் வந்து ஒரு ரீசன் அதுக்கு
உம் ஆமா நா பொண்ணு என் பொண்ணுக்கு சிக்கன்ல்லா கொடுக்குறது இல்லமா ம் அவங்க அத் குடிக்கூ அப்ப செய்யீனு கொஞ்சோண்டு வாங்கி சாப்டுவா சும்மா ஒரு பீஸ்சு குட்டி குட்டியா பிச்சுவச்சா சாப்பிடுவா அவ்ளோதா அதுக்கப்ரோ கேட்டா கூட கொடுக்க மாட்டே ஈரல் வேணா கொடுப்பேன்னா அ அதே மாரி மட்டன் வாங்குனாலு ஈரல் ஈரல் தா சாப்புடுறாங்க அவுங்க ரெண்டு பேரு எனக்கு பிடிக்காது நா தொட்டு கூட பாகமாட்டே ஈரல் சுவரட்டிலா பாத்தாலே புடிக்காது எனக்கு அந்த மட்டன் கறி வேணா சாப்புடுவேண தவுத்து அது பிடிக்காது ஆனா கொழந்தைங்களுக்கு வந்து த்து அவங்களுக்காகவே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஊட்டிகட்டு இருக்கோ
ஆ அது நல்லா ஸ்சுமா ஸ்மூத்தா இருக்குனால கொழந்தைங்க சாப்பிட்டுக்குங்க
ஆமா கண்டிப்பா இப்ப நம்ம வந்து நம்மளல்லாம் நம்ம ஏஜ் ஜன் பண்ணிருந்தோல அந்த பெரிய பெரிய பொண்ண ஆன டைம்ல வந்துட்டு அ நாட்டுக்கோழி முட்ட குடிங்க நல்லெண்ண குடிங்க இதெல்லா சொன்னாங்க ஆனா அதே மாரி உளுந்த கழி கிண்டி அ ஆ வெள்ளம் போட் நல்லெண்ணெய ஊத்தி நல்லா சொல்ல சொல்லன்னு ஊத்தி குடுப்பாங்க இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க நம்ம சாப்ட்டோமா வேணா வேணா நாலூ முட்டையல்லா குடிக்கவே மாட்டே அதுதான் கடெ அந்த இடுப்போலி எல்லாமே கஷ்டப்பட்டது டேளிவரி சமய்ல உண்ம தா அப்ப புரியல அது படத்துல சொல்ற மாரி அப்ப புரியல இப்போ புரியுது
பசங்கள கு கு இனி இனி வர புள்ளைங்கல்லா குடிக்க வச்சிர்ங்க
ஆமாமா கண்டிப்பா இப்பா நம் இல்ல நமக்கும் அப்படித்தா நம்ம அம்மா சொன்னாங்க சோ அதாங்க கேட்கல இப்ப நம்ம பிள்ளைங்க எப்படி கேட்பாங்க
அதா கேட்டு எப்படியாவது செய்யணோ
ஆனா இப்ப குடுக்குறது நானல்லா வந்துட்டு பதினஞ்சு முட்ட குடிச்சே
ஆ
பதினஞ்சு முட்ட குடிச்சுமே ஒன்னுமில்ல கஷ்டப்பட்டு குடிச்சே ஒண்ணுமே இல்ல அ அத நா ஏம் பொண்ணுங்களுக்ல்லா இப்பே இருந்தே கலிதா கிண்டி குடுக்குறோ மா உளுந்து கலிதா பிள்ளைங்களுக்கு போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அது சுவீட்டா பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க தேங்கால்லா திருவி போட்டு நெய்ல்லா ஊத்தி ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்துருவே அப்ப அது நல்லா சாப்பிடுவாங்க
அதா அதா
சாப்பட்னோம் போல இருக்கு பேசாம நாளைக்கி செஞ்சிட்ணுமா
ஆஹ் ஆமா ஆமாங்
ஆ அது ஒண்ணுமே இல்ல
எனக் வேண்டா
ஆ ஒரு டம்ளர் அரிசினா ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டூ மிக்சிங் பச்சரிசி போடுவே நானே வறுத்து நானே ஒரு ஏலக்காய போட்டு மிக்சியில அடிச்சிருவே அடிச்சு அப்புறோ நல்லா தண்ணிய ஊத்தி கரைச்சிக்குவே கரைச்சிட்டு ஆ நாட்டு சக்கர வேண்ணா நாடு சக்கர வெள்ளோ வேண்ணா வெள்ளோ போட்டுக்குவே அப்படியே கிண்டிட்டு தேங்காய் த்ரூவி போட்டு நெய் ஊத் போட் இதா வேல முடிஞ் சோ அந்த மாரி டக்குனூ செய்வே வேணும்னா தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிட்றுவோ உங்கவீட்ல எதாவது ஸ்பெஷல் டிஷ் அ அந்த மாரி ஸ்நேக்ஸ் ஐட்டம் திடீர்னு ஏதாவது சாப்பிட்றதுன்னு இந்த மாரி எதாவது செய்வீங்களா
நா லட்டுதாங்கா செய்வே
லட்டா எப்டி செய்வீங்க நா இது வரைக்கும் லட்டு ட்ரை பண்ணதே இல்ல
நா கடலை மாவ கரைச்சு நல்லா பூந்தி மாதிரி எடுத்து
ஆ
அதுக்கப்புறோ பாகு காய்ச்சி அதுல போட்டு நல்லா மிக்சியில அடிச்சு உருண்ட புடிச்சிருவே சூடோட
ம் எப்டி இப்போ கடல மாவுல என்ன போடுவீங்க
கல்ல மாவுல எதுவும் போட மாட்டே கடலை மாவ கரைச்சிருப்பே அவ்ளோதா ஆ
உப்பு லைட்ட போட்டு கடல் மாவு கரச்சி அப்டியே அ அந்த அரிகரண்டியில பூந்தி ஆ கொஞ்சோ அ கலருக்காக போட்றோ அப்படியே பூந்தி மாரி அந்த அரிகரண்டியில வச்சு இப்புடி பூந்தி மாதிரி இப்டி இப்டி பண்ணுவாங்க
ஆ
ஆ அத பொறிச்சு எடுத்து ஜீனி பாவ்ல போட்ணுமா சக்கர பாவ்ல அது ஊறனதுக்கு அப்புறோ எடுத்து மிக்சில அடிக்கணுமா
ஆ பாதிய மட்டு மிக்சில அடிக்கணும் பாதிய வந்து அப்படியே முழுசா பூ பூந்தி மாரியே வெச்சிட்ணோ
ஆ அந்த மிக்சில அடிச்சதோட சேத்து மிக்ஸ் பண்ணைல உருட்றதுக்கு வரு உருண்ட
ஆ ஆமா ஆமாங்க்கா
நெய்ய எப்போ ஊத்துவீங்க உருட்டய்லயா
நெய் கடைசில ஆமாங்க்கா
சுத்தி கிட்டே அப்டியே பண்ண உ அப்டியே உருண்ட
ஆ நெய்யல்லா நாங்க வீட்லயே எடுத்துடுவோங்க்கா
ஆ பால் பசும் பால் கெடைக்குதா
ஆ பசும்பால் பாப்பா குடுக்குறனால அது ஒரு லிட்டர் வாங்கறனால காய்ச்சி நல்லா ஆட வருபோது அத எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சுருப்ப
நானு தா மா நானு அப்டிதா பண்ற இங்க சொசைட்டிலே கெடைக்கு சோ வந்து மிஷின் வச்சு அ மிஷின் வச்சு எடுக்கனால ப்யூரா இருக்கு பாலு அதனால நா நானுமே நான் ஒன்ற லிட்டர் வாங்குறோ நாங்க ஏன்னா நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா ஸோ டீ காலைலயு டீ போட்றோ ஈவினிங்கு டீ போட்றோ நீங்க டீ போட மாட்டீங்க
ஆவின் பால் வாய் ங்குவோ மாட்டுப்பால்ல்ல டீ குடிச்சா டீ வச்சா டெரச்ச மாரியே இருக்காது
அப்டியா
ஆ அதனால ஆவின் பால் வாங்க்வோகா
ஓகே ஓகே அத நா பாப்பாக்குலா குடு அது போக அந்த மிச்சப்பால்ல அந்த ஆட விழுதுல அத எடுத்தெடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு கடைசி நானு அப்டிதா உருக்கி இது நானே ரெடி பண்ணிக்குவ
அதா தா நானு அடுத்த வாரந்தா நீங்க மிக்சில ஆட்டுவீங்களா கிரைண்டர்ல ஆட்டுவீங்களா மிக்சில எடுப்பீங்ளா கிரைண்டர்ல எடுப்பீங்ளா
மிக்சிலதாமா மிக்சில போட்ருவ ஆ ஐஸ் கட்டி ஐஸ் கயூப்ஸ் நெறயா வச்சுக்குவ ஐஸ் தண்ணி தனியா வச்சுக்குவ அப் போட்டு போட்டு அடிச்சுக்குவ
ஆ ஆ நா கிரைண்டர்ல இந்த வட்ட தா போடனுன் இருக்கே நீங்க போன வார வரைக்கு
கிரைண்டர்ல்லா போட்டா வருமா அப்டியா
கழுவுறது கொஞ்சோ கஷ்டமாருக்கு மத்தபடி
நெறயா நம்ம நெறயா சேத்து வச்சுருக்கைல கிரைண்டர்ல போட்டோம்னா ஓகேவா இருக்கு
ஆ ஓகேவாங்கக்கா
இப்ப எனக்கு மூணாவது பாகஸ் போய்ட்ருக்கு மூணாவது பாக்ஸ் ஃபுல்லா ஆனதுக்கு அப்பற ஆ எல்லாத்தையுமே அடிக்லா அப்டின் இருக்க எல்லாத்தையு அடிச்சு எடுத்தோம்னா ஒரு ஒரு அப்பதா ஏன்னா அப்பதா ஒரு பாட்டில் ஃபுல்லா நமக்கு நெய் கிடைக்கு இல்லனா போங்ளே போன தடவ ரெண்டு பாக்ஸ் ரெண்டு டப்பா வச்சிருந்தே ரெண்டு டப்பா ஃபுல்லா ஆடை எடுத்து பண்ணப்போ ஆ முக்கா பாட்டில் தா வந்துச்சு அப்ப இன்னொரு டப்பா எக்ஸ்ட்ரா பண்ணா ஒரு பாட்டில் கெடச்சுடு அதுக்காக நா அப்டியே வச்சிருக்க இன்னு ஒரு டப் மட்டு ஃபுல்லாச்சுனா அப்டியே அடிச்சோம்னா கரெக்டா ஒரு பாட்டிலுக்கு வரு நெய்
ஆ ஆ சர் சரி சர் சரிப்பா
இப்ப எல்லாருமே யூடியூப் வந்ததுலருந்து எல்லாருமே இந்த மாரி எதாவது ஒன்னு பாத்து பண்ணிட்டு தானே இருக்கோ வீட்லயே எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோ இல்லையா அப் ஓ அப்டியா ஆ பரவால்ல எங்க வீட்லல்லா வந்துட்டு நெய் வந்துட்டு இந்த மாரி காய்ச்சி விக்கிறாங்கல்ல மாடு வச்சிருக்கவங்க காய்ச்சி விப்பாங்கல்ல அவங்ககிட்ட வாங்கிக்கிவோ இப்பதா நாங்களே ரெடி பண்ணிட்ருக்கோ ஏன்னா பியூரா அந்த அளவுக்கு பால் தண்ணியா தா கெடைக்கு பலா இப்பதா நாங்க சொசைட்டி பக்கத்துல இருக்கோ
இப்பவுமே சிலட்ட சில டைம் சொசைடி பாலுமே தண்ணியா தா வருது
ஆ
அ அது மாடோட இது பொருத்து
சேரி மாச்சிய பாருங்க நம்ம அப்றோ பேசலா ஆ ஓக்கேமா